ஹலோ
ஹலோ கேக்குதா சிஸ் ஹலோ கேக்குதா
கேக்குது கேக்குது
ம் என்ன பண்றீங்க என்ன சாப்டீங்க
ம் நா சிக்கன் கொலம்பு தோச சாப்டோ
ம்
நீங்க
நா வந்து இட்லியு சாம்பாரும் வீட்ல வந்து சாதோ செஞ்சேங்க எனக்கு சாதோ வேணா எனக்கு வந்து டிஃபன் வேணுன் சொல்லி ஹோட்டல்லந்து வாங்கி இட்லியா ஆமா இட்லியு சாம்பார்
ஓகே ஓகே அம்மா வந்து சாதம் செஞ்சிருந்தாங்க சாதம் லாஸ்டா கொஞ்சமா அரிசி போட்டு அம்மா சாப்டாங்க
இல்ல அம்மா இல்ல மாமியாரு
அட இங்கே நா சொல்றே
ஆ
அவுங்க சாப்ட்டாங்க ஆ நான் ஒன் சொல்லிட்டே எனக்கு சாப்பாடு இது எனக்கு வேணும் நான் வெளியில பேயிட்டு இருக்கேன் சமைச்சி வைங்கம்மா ன்ட்டு போயிட்டு வந்துட்டேன் அவுங்களும் சாதம் சமைச்சு வச்சுட்டாங்க அப்றம் அக்கா அக்கா ஹஸ்பண்ட்லாம் வந்ததும் தோசை ஊத்துனாங்களா செரி நானு தோசையே சாப்பிடுறேன் தோசை சாப்பிட சாதம் வடிச்சுட்டாங்க அது அப்பிடியே கெடக்கு ஹலோ
அப்டியா செரி சாரு நான் வந்து அவ்வளவா வந்து ராத்திரி வந்து சாப் பாடு சாப்பிட மாட்டே ஏன்னா எனக்கு அவ்ளோவா பிடிக்காது அதனாலே நா வந்து டிஃபன் ஏதாது சாப்டுவ என்னா திரும்பி திரும்பி இட்லிதா சாப்புற்றோ தோசதா சாப்புற்றோ வேற எதுமே சாப்பற
ஆ ஆ சேரி சேரி
என்ன பண்றது ஜங்க் ஃபுட் தா இருக்கு வாரத்துல ரண்டு நாள் தா ஜங்க் ஃபுட் சாப்பற்றேன் இல்ல ஜங்க்ஃபுட்னா என்ன ஷவரமா
ஆ ஆ ஷவர்மா சாப்டுவீங்களா
ஓ அதல்லா முதல்லல்லா இல்ல எங்க ஹஸ்பண்ட் கிட்டல்லா சீ இதெல்லா எப்டிதா சாப்றீங்களோ அப்டின் சொல்லிட்டுருந்தே அதுக்கு நானே இப்ப அடிட்டாயிட்ட
நாங்க சின்ன வயசா இருக்கும் போது அம்மா ஒரு டூ டைம்ஸ் தா சாப்ட்ருப்பேன் ஷவர்மா அதுக்கப்புறோ நா அது அந்த பக்கமே நா போனதில்ல அது ஏன்னே தெரியல அது நாங்க எல்லாமே சாப்பிடுவோம் ஜங்க் ஃபுட்ல்லாம் ஃப்ரைட் ரைஸ் அந்த இது ஃபுல்லாவே சைடு ஃபுல்லாவே ஆனா நா சவர்மா மட்டு இது வரைக்கு நா எனக்கு சாப்டணு தோண்ணது கெடையாது அ ஒரு டூ டைம்ஸ் சாப் ருப்ப அது ஷேரிங்தா ஃபுல்லாவு சாப்ட்டது இல்ல ஆமா டேஸ்ட்டு கூட எப்டி இருக்குன்னு எனக்கு மறந்து போய்ச்சு இப்டிதா இருக்குமா அப்பிடின் சொல்லிட்டு ஏன்னா ம்
த்து வ எ எங்க ஹஸ்பண்ட் இல்ல இன்னோனக்கு இன்னொரு டிஷ்ஷு வாங்கித் குடுக்குறே வான்னு சொன்னாரா செரி நானு போனேனா அவரு பர்கர் வாங்கி குடுத்துட்டாரு
அ அ அ
என்ன நால்லா சாப்டமாட்ட எனக்ல்லா வேணா நா வேண் நா வெயிட்டு போட்டுடுவே எனக்கு வேணா அப்டின்னு சொல்லிட்டே ஒரு வாய் சாப்டேன் சொன்னாரு செரின் சாப்ட்டா இன்னொரு வாய் கேக்குது வாயி
அ அ உங்களுக்கு புடிக்குமா பர்
ஐயோ இதுல என்ன இல்லல்ல அங்க வந்து நெறைய பேர் வந்து கட்லெட் தா வச்சு கொடுப்பாங்க ஆனா இங்க வந்து ஒரிஜினல் சிக் க்கன் வேற லெவலா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு
எனக்கு இந்த பிரெட்டு இந்த பண்ணு ஐட்டமே புடிக்க மாட்டேங்குது அதாவ்து இந்த பீட்சா பர்கர் சுத்தமா அது எதோ ஒரு ஒரு ரெண் டூவாது த்ரீ பைட்ஸ் தான் அதுக்கு மேல எல்லா எறங்காது நம்மளுக்கு
ஆமா ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க ஆனா நா முழு பர்கரும் சாப் டுட்டேன் அது என்னா எப்டி தெரிமா அதுக்கடிட்டே ஆயிட்டேன் நா
அ அ அ
ஆமா நேத்து கூட எங்க ஹஸ்பண்ட் இல்ல இந்த ச சான்ட்வெஜ்ஜு இந்த பிரெட் ஆம்லேட்டுன்னு வாய்ன் வந்தாரா
அ அ
ரெண்டுமே நா எப்டி சாப்ட்டேன்னு தெரியில சோறு மட்டு எறங்க மாட் டேங்குது அதா இந்த மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட்டு எறங்கிருது
சாண்ட்விச் கூட நல்லா இருக்கூ அது கூட ப பிரெட்டு தான் பிரெட் ட்டுல வந்து அது நல்லா சீசியா இருக்கும் போது இப்ப சாண்ட்விச் சாப்பட தோணுது ஆனா அதே இது பண்ணுல வச்சு சாப்பிடுறதுலாதா புடிக்க மாட்டேங்குது எனக்கு இந்த பர்கரு மட் டும் அதும் உள்ள உள்ளது மட்டு சாப்ட்டுட்டு பண்ண தூக்கி போட்டுருவே அந்த மாதிரி
அப்டியா எனக்கூ பண் அவ்வளவா புடிக்காது ஏன்னா எனக்கு பண் சாப்ட்ட ஆமா ஆமா அது பண் சாப்டா ஒரு மாதிரியா இருக்கா அதனால நா நெறைய பண் சாப்புடுறதே இல்ல என்ன பண்றது இவங்கல்லா இல்ல அது கூட சாப்பதுக் காசு போட்டு வாங்கறோலம்மா அதுவு இதாமா சாப்புணு அப்டின் சொல்லி சாப்ட வச்சிறாங்க ம் ஆனா நா நறைய சாப்ட்டுருக்றே ஜங்க் ஃபுட்டு ஆனா இப்போ இப்ப என்ன தெரிமா பீட்சா கூட இல்ல இதுவா பீட்சா அப்டின்னு இருந்துச்சு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட நா போய் கேட்டா ன்னு சொல்லி காமிக்கிறாரு இந்த மாரியெல்லா சொன்ன இப்ப வேணுமா ஒனக்கு ஒன்னயெல்லா நா கிராமத்து துல வளந்தவே
ஓ ஓ
இப்பதா சிட்டில எனக்கு ஆஹா ஐயோ எனக்கு அந்த பேரெல்லா ஸோ அந்த பேரெல்லா எனக்கு என்னனே தெரியாது
ஓஹோ எத் எப்போ எவ்வள நாள் ஆகுது மேரேஜ்லா ஆகி
மேரேஜ் ஆகி எனக்கு மூணு வருஷந்தா ஆகுது ஆமா இப்பதான் சாப்டாரு எல்லாமே சாப்டுட்டே அவுருல்ல போயி ஹோட்டல்ல ஒக்காருவாரா அ எது அந்த எது எதுவு சொல்வாரா வாயிலயே நொழயமாட்டேங்கிது அதெல்லா சொல்வாரு நா கேப்பே என்ன இது என்ன சொன்னீங்க நா கேள்விப்பட்டதே இல்ல அப்டின் சொன்னா வருவா சாப்டுட் சொல்வாரு ஒரே சிக்கன்ல பல விதமா இருக்கு அவ்வளதா
அது உண்மதா எல்லாமே அப்படிதா இப்ப நம்ம ஹோட்டலுக்கே இப்ப இந் மாரி ஹோட்டல் கே எஃப் சி அங்க போனாலுமே எல்லாமே சிக்கன் தா என்ன ஒண்ணு வந்து போன்லஸ் னுவாங்க வித்து போனுனுவாங்க அதயே குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சு ஒன்னுனுவாங்க அதே பெருசா கட் பண்ணி வெச்சு ஒன்னுனுவாங்க எல்லாமே சேம் தா அதே கூல்ரிங்க்ஸ் அதே அ மயோனஸ் அதேதா இருக்கு த பேரு மட்டு மாத்தி மாத்தி வெச் ச்சுகுறாங்க அது எப்டி எல்லாருக்கு புடிச்சு போய் சாப்புடுறாங்க அது இவ்ளோ கே காசு குடுத்து அதும் ரெண்டு பீசோ மூணு பீஸ் தா இருக்கு அது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்றாங்க அதுக்கு பேசாம நம்மோ ஒரு நல்லா ஃபுல் கட்டு கட்டுறது பிரியாணி
ஆமா ஆமா ஆமா அ ஆமா இப்பல்லா ஃப்ரைட் ரைஸ் எல்லா வந்து அது வந்து வேறு அதெல்லா ஒரு என்னது அது ஒரு தள்ளி வெச்சிட்டோ இப்பல்லா விதவிதமா வருதே ஆமா இப்ப விதவிதமா வருது து என்னென்னமோ வருது அது சாப்பிட ஆரம்பிச்சுட்டோமா இதெல்லா விட்டுட்டோ அனா எங்கம்மா கிட்ட போய் சொன்னேன்னா எங்க அம்மா இல்ல சொல்றாங்க அதனால தா ஒனக்கு ஒடம்பு சேர் எல்லாமே அப் அப்போ போகுது உனக்
ஆ அஹ் ஜாஸ்தி சாப்ட ஆரம்பிச்சுட்டீங்களா ஜங்க ஃபுட்லா
நறயா சாப்றங்கா சாப்பாடே சாப்றதில்ல இங்க வீட்ல இருக்கும்போதெல்லா ல நா சாப்பாடு ஒரு தடவ சாப்டா ரெண்டாது தடவ எங்கம்மா கிட்ட சாப்பாடு கேட் டு சாப்டுவே இங்க எங்க மாமியார் வீட்ல ஒரு தடவ சாப்புறதுக்கே முக்கி முக்கி சாப்புடுற
உங்களுக்கு நீங் ஜங்க் ஃபுட் சாப்டே பழகிட்டீங்கல்ல அனால சாதோ அந்த மாரிலா எறங்க மாட்டேங்குது போல இருக்கு உங்களு
இன்னொரென்ன தெரியுமா இந்த கன்சீவா இருக்கும்போது ஜங்க் ஃபுட்டெலா சா ப்புட கூடாதுன் சொல்வாங்க
அ நீங்க சாப்டீங்களா
அப்பதா நா நறைய சாப்ட்ட அப்பதா அப்ப அந்த அப்பதா எல்லாமே கேக்குதே
ஆமா ஆமா ஆம்
ஆமா அதுக்கப்பறே என்ன ஆமா என்ன என்னன் தெரியுமா டைலாக் போட்டுடுவே நா மாசமா இருக் குற மாசமா இருந்தா என்ன வேணுனு கேட்டா குடு
இது ஒரு ஃபேவரட் டைலாகாயிடு எல்லா எல்லா கன்சியூவா இருக்க பேர்சன்ஸ்க்கு எங்க அக்கா அபுட் தா பண்ணுவாங்க எதாச்சுனா சொல்லிட்டாங்கன்னா ஒடனே இந்த மாரி சொல்றப்போ அப்றோ வீட்லிருந்து வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க அப்போ சம்டைம்ஸ் வந்து புடிக்காம போயிடும் இது புடிச்ச ஃபுட்ட குடுத்தாலே சாப்
ஏ நா சம்ம குண்டாயிட்ட
ஆ அதா நா கேக்குன் நெனச்சிட்ருந்த அஹ் ஒடம்பு போட்டு போட்டீங்களா அப்டி சொல்லிட்டு
கேளுங்க அம்பத்தி ரெண்டு போட்டுட்டேனா நா இப் போ வந்து எனக்கு வந்து ஷி ஷெக்ஷன்
ம்
இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்குறே முப்பத்தி ஒன்போது இருக்குற ச ஐயா ஆமா கோ எல்லாரு சொல்வாங்க இந்தா நீ ஆ ப்ரேஷன் பண்ணா குண்டாய்ருவேன் சொன்னாங்க எதுமே குண்டா ஆமா
றீங்க கொறஞ்சிட்டன் சொல்றீங்க
ஐயே நா மோ என ஹைலைட்டே என்ன தெரியுமா நா சாப்புடுறது ஜங் ஃபுட்டு வயிட்டு போடுறதுக்கு தா ஆனா வயிட்டே போட மாட்டீங்குறன்ப்பா
மேபி ஒரு ஒருத்தவுங்க ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து இருக்கும் போல இருக்கு எங்க எங்க அக்காக்கு ஃபர்ஸ் ட்டு நல்லா ஒடம் போட்ருச்சு செகேண்ட் பேபிக்கு வந்து நல்லா அப்டியே எழச்சு போயிட்டாங்க ரொம்ப நல்ல நா ப்ரெங்னன்டா இருந்தா நா ஜாஸ்தி வெயிட்டா இருக்கணுமாமே பட் அவுங்க வந்து ரொம்ப மெலிஞ் மாரி வர வர மெலிஞ்சி போறாங்க கொழந்த பொறந்தப்போ போ இருந்த ஒடம்பு கூட இல்ல இப்போ ரொம்ப மெலிஞ்சி போறாங்க
ஏனா ஏ நா க கன்சீவ்வாருக்கு போது அந்த எ அந்த வய் த்துல வந்து இந்த கோ அந்த ஸ்டிச்சிங் மார்க் அதெல்லாரு
ஆ ஆ ஆமா
அதெல்லா சுத்தமா இல்ல நா முன்னாடி எப்டி ஸ்லிம்மா இருந்தேனோஸ் சேம் எங்க ஹஸ்பண்ட் சொ இன்னா நீ மொதல்ல இருந்த மாரி இப்பவு இருக்குற மா ற்றமே இல்லியே ஒனக்கு அப்டின் சொல்றாங் அப்போ கூட ஆமா பெனிஃபிட் தா ஆமா முன்னே வந்து நாப்பது கிலோ இருந்தே அதே கிலோதா இப்பவு இருக்குறே ம் ஆனா என்ன ஏ நா ஒண்ணு சொல்லட்டா நா குண் நா அம்ப த்தி ரெண்டு ஆகும்போது செம்ம அழகா இருந்தே
ஆ ஆ உங்களுக்கு குண்டா இருந்தா புடிச்சிருந்துதுக்கா
ஆமா நானே ஷாக் ஆய்ட்டே இப்ப தா அந்த ஃபோட்டோஸ் ஆமா இப்
இல்ல அது ஒரு மாரி நல்லாருக்கு சப்பியா பாக்கறதுக்கு
ஆமா ஆமா கன்சீவ்வாருந்தா ஒரு குளோ வருன் சொல்வாங்ள அந்த மாரி குளோ ஆய்ட்டே ஒரு ஒரு செகண்ட் நானே ஷாக் ஆயிட்டே இந்த வ இன்னிக்கி தா ஃபாந்த பாத்தே அந்த ஃபோட்டோ எல்லா
ஆ ஆ அதா நம்மாளுக்கு ஒன் ச்சு நமக்கு ஒல்லி ஆயிட்டு குண்டானா கூட தெரியாது ஆனா நம்ம குண்டாயிட்டு ஒல்லி ஆகுறப்போ நமக்கு எல்லா சுருங்கில ஃபேஸ்லா வந்து சுருங்கி போயிற் மாரி ஒட்ன மாரி இருக்கு அது வித்யாசமா நமக்கே பாக்குறதுக்கு நம்ம தானா இது
ஆமா ஆமா கரெக்ட்டா ஆமா இப்டி தாருக்கு இதுக்கே ல ரெண்டாது கன்சீவ் சீக்கரமா ஆயிர்ணு போலருக்கு
ஆ ஆ நா வந்து இப்டி தா இருந்தே ஒரு ஃபிஃப் டி ஃபி ஃபார்டி ஃபைவ் தா இருப்பே ப்ப திடீர்னு சிக்ஸ்டி வந்துட்டே எப்டி கொறைக்க போறேனே எக்கு தெரியல
பரவா இல்லல்ல கொறைக்காதீங்க இதுவே பெஸ்ட்டு தா ஆ நானே என்னால எ ஃப்ரெண்ட்ஸ்ஸு கிட்ட எல்லால குண்டாரு க்குறாங்ளா அவுங்ககிட்டலா போய்ட்டு நீங்கலா எப்டி குண்டாகுறீங்க கேட்டா அவுங் சொல்றாங்க எது க்கு ஒ ஒடம்புக்கு நீ இப்டி இருந்தா தா கரெக்ட்டு குண்டாலா ஆகாத ஒன இதெல்லா வரோ ஒன க்கு அப்டின் சொல்றாங்க இது கூட பரவால்ல ஒரு ஒரு தர்வ நா இப்டி தா ஒரு ஒரு மூணு மூணு நாலு வா வாரோ முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேனா அங்க ஒரு பொண்ணு இந்துச்சா அவ அவகிட்ட இல்ல நீ எத்னாது படிக்கிற பாப்பான்னு கேட்டா நீ எத்
அ ஆ ஆ இப்ப உள்ள கொழந்தைங்னா என்ன பெரு சு பெருசா இருக்குங்க நானே பாக்குறே நைன் து எய்த் தா படிக்கிறாங்க எனக்கு அக்கா மாரி இருக்காங்க ஆ
ஒரே அசிங்கம் ஆய்ச்சு குமாரு
அ அ
அந்த மாரி ஆய்ச்சி என்னடா இது நீ நா சொன்னே என க்கொரு கொழந்த இருக்குமானா அய்யோ அக்கா சாரி கா தெரியாம சொல்லிட்டே கா சாரி கான் கேட்ன் போறா
எதா இப்போ உள்ள கொழந்தைங்களாமே அப்டிதா இருக்குங்க
ஆமா ஒரு பக்கத்துல குண் அ என்ன தி இந்த மாரி இருக்குறோன்னு கஷ்டமாருக்கு ஒரு பக்கத்துல செரி நம்ம சந்தூர் மாம் போல அப்டின் கூட சந்தோஷமாருக்கு ஆமா அய்ய ஹா என்ன பண்றது ஏ எ இவுருக்கு கொழந்தைக்கு அ அம்மா யாரு அப்பா யாருன்லா கேக்கறா எ கிட்டயே வந்து தெரியுமா அப்டிதா இருக்கு எனக்கு என்ன
நம்ம வந்து ஸ்லிம்மா இருக்கது ஒரு வகையில பெனிபிட் இதுதா ஏனா நமக்கு வந்து ஏ ஜு தெரியாது ஆனது தெரியாது நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி ஆகி
ஆமா நீங்க என்ன பாத்த நீங்க என்ன பாத் தன் வச்சுக்கங்க நீங்ளா இது அப்டின் கேப்பீங்க அந்த மாரி இருக்கு நாலா டூ கே கிட்ஸ் சில்ல இப்பல்லா டூக்கி ஆமா டூக்கே கிட்ஸ் நா ஆ பேச்சிலே தெரியுதே
இல்ல புரியல இல்ல எல்லாம இங்க பேபி எல்லா இருக்கு சொன்னீங்களா நா நெனைக்கல நீங்க டூ கே அப்டின்ல்ல நெனைக்கில
எங்க இப்ப எல்லா டூ கே கீட்ஸ்க் தா சீக்கிரமா கல்யாண பண்ணி குடுத்துறாங்க
நா நைடீஸ் தா இன்னு எனக்கு கல்யணமே ஆகல உக்காந்துருக்கே
நயன்டீஷா டூ தௌசண்ட் ஒன்னா நீங்க
நயன்டி நயனு
நைன்டி நையனா
ஆமா டூ வா செரி செரி செரி
ம் செரிங்க அக்கா
ம் செரி ஓகே
இவ்வள நேரம் உங்க கூட பேச மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்